ஹலோ ஆ கேக்குது
என்னன்வோ பஜ்ஜி சுட்ர சவுண்டுல்லாம் கேக்குது
என்ன
பஜ்ஜி சுட்ற சவுண்டு
அதான் அப்லேவே கேட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குதான்னு கேட்டேன் நீ இல்லன் சொன்ன
அப்பளே கேக்கல இதுல கேக்குது
அப்டியா
தோச ஊத்திட்ருகியா
ம்
ஹலோ
ஆமா
தோச ஊத்திட்ருக்கு
ஆமா ஆமா ம் என்னைப் பெற்ற ஊத்திட்ருக்க தோச அப்புறமா சாப்புடுவேன்
சேரி சேரி
ம் இது என்னமோ கேக்க வந்தே மறந்துட்டே பெட்ரோல் போட்டாச்சா
இல்ல இல்ல லைன்ல நின்னுட்ருக்கேன்
ம் எங்க
தோ இங்கேவ் ஒரு பங்கல ம் ஒரு பங்கல
ம் சரி சரி ஓகே அப்றம் என்ன பேசினியா அதுக்கப்றமா
அதுக்கப்பறம் பேசிதான் வந்துட்டு பேசுனா இப்டி வந்துட்டு ஏன் அவாய்ட் பண்ற ஏன் அவாய்ட் பண்ற அப்டின்ட்டேருந்தா நான் அவாய்டல்லா பண்ண கிடையாது ஆளை விட்றா சாமி நீ நீ வாட்டிக்கிரு நா நா வாட்டிக்கிருக்கேன்
ஆ
இல்லன்னு ஆயிப்போச்சு அது இப் நாலஞ்சு வருஷம் கழிச்சு இல்லாம போறது இப்பவே இல்லாம போகட்டும் அப்டின்னு சொன்னாப் ப்டில்லாம் இருக்க முடியாது அதாவது எப்டி ஆமா அவளோட மைண்ட் செட்டு நான் வந்துட்டு வேற ஒரு புள்ளைய லவ் பண்ணாலுமே வந்துட்டு இவளயு லவ் பண்ணணுமாமா
ஏ
நா சொன்ன ஹ் ஹ் ஹ் என்னல
அ அ
அதெல்லாம் செட் ஆகாது இதுக்கு தானே நான் அப்பவே சொன்னே அப்டின்னா அப்பவே சொன்னனாலும் நான் வந்துட்டு சொன்னத நீ புரிஞ்சுக்கலல்ல நீ சொன்னதுதான் சட்டோன்டுதானே நீ சொ சொல்ற உன்னோட இதுக்கெல்லாம் என்னால இது பண்ண முடியாது அப்டின்ட்டேன் அதுக்கப்றம் அது அப்டியே நிக்கிது அதுக் அப்றம் இங்க கிளாஸ் புள்ள ஒருத்தி இருக்கா நா சொன்னேன்ல எனக்கு கூட ப்ரப்போஸ் பண்ணா அப்டின்னு பேப்பர்ல கூட எழுதி குடுத் தா சொன்னேல நீ வேணா உன்‌ ஆள விட்ரு நா வேணா உனக்கு பொண்ணா மாறிறேன் அப்டின்னு சொல்லி
ஆமாமா
அந்த புள்ள வந்துட்டு அவன் ஆள் கூட போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா இவ எனக்கனுபிச்சிட்டு இந்த கன்ட்ரவில்லாம் பாக்க வேண்டியதா இருக்கு ப்டிங்கறா நா சொல்றேன் நீ பாரு அப் அதாவது அந்த போட்டோ ஸ்டோரி வச்சிருக்க அவ அந்த புள்ள இவ வந்துட்டு அ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புறா அனுப்பிச்சும் போட்டு இந்த கண்ட்றாவில்லாம் பாக்கணும்டுருக்கு
நேத்த வீடியோ அனுபுனல்ல அதுவா
புரியில ஆஹா அதுல்ல அதுல்ல அதுல்ல அதுல்ல இப் இது வேற என் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண புள்ளங்கறே
அப்டியா சேரி ஓகே கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் ம்
ன்போட்டு இப்டி நா சொன்னே நீ பாரு பாக்காம போ என்கிட்ட எதுக்கு சொல்ற அதாவது நா என்ன பழக்கப்படுத்திட்டேன் பழக்கப்படுத்தல ஃபர்ஸ்டேலருந்தே அப்டிதான் நைட்டெலாம் சேட்டெலாம் பண்ணிமுடிச்சிட்டு ச் அதாவது கால் அட்டண் பண்ணி அப்டியே காதுல வச்சுட்டே தூங்கிருவோ அதுக்குதான் வந்துட்டு நேத்து நைட்டு அவ பண்ணது அப்ப வந்துட்டு நா சொன்ன எதுக்கு எனக்கு பண்ற எதுக்கு நீ எனக்கு பண்ற ஏன் சும்மா தூங்க முடியாதா ஃபேன் ஓட்டி பெட்ஷீட் போத்தி தூங்க முடியாதா கால் காதுல வச்சதா தூக்கம் வருமா அப்டின்னு நான் கேட்டே அப்டின்னா ஒ அவ்ளோ இத ஆயிருச்சா அப்டி ஆயிருச்சா இப்டி ஆயிருச்சா ஆச்சா போச்சா அப்டின்னா இன்னும் நா வந்துட்டு ஒரு ஃப்ரோ கிட்ட பேசுனேன்னு சொன்னேன்ல அந்த ப்ரோ கிட்ட பேசுனது இவளுக்கு தெரியா து நினைக்கிறேன்
ஓ
அவரும் எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறே நா நேத்து நைட்டே பன்னெண்டரை மணிக்கு போன் அடிச்சேன் அவர் எடுக்கல
சேரி சே கம்மிலதாருக்கு தெரிஞ்சின எண்ணாகு
தெரிஞ்சதுன்னா எது ஆகாது அவ இவளே அவளே வந்துட்டு அந்த புரோக்கிட்ட சொல்லி சொல்லியிருக்கா சோ அவர் அதுவும் அவர் சொல்லிதா எனக்கே தெரியு இப்டி அவ வந்துட்டு என்ன தப்பா போர்ட்ரேட் பண்ணியிருக்கா அவ பக்கம் மட்டுமே நியாயோ இருக்கிற மாரி பேசியிருக்கா அப்டின்
என்ன அப்டி பேசிருக்கா
அதா இப்டி வந்துட்டு நா வந்துட்டு வேணா அப்டின்னு சொல்றே ஆனா எதனால வேணா சொல்றேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா வேற யாரையோ வச்சிருக்கா மீன்ஸ் ச சைட் சிக்ஸ் மா சைட்சிக்ஸ்ன்ட்ல வேற ஏதோ புள்ளய லவ் பண்றே அப்டின்ட்டு அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா நா வந்துட்டு இங்க வீடு மாறனதுக்கப்புறோ பசங்க கூட சேர்ந்துட்டே அவங்கல்லா சேர்ந்து நம்ம மண்டியை தேசிட்டாங்க அதுதான் அவுளோட மைண்ட் செட் இப்ப வரைக்குமே
யாரு கூட சேந்து அந்த கண்ணாடி போட்ட பையன் கூட சேந்தா
அதனாலதான் வந்துட்டு நா வந்துட்டு இப்டியெல்லா பண்ணிட்டுருக்கே அப்டிங்கிற மாரி அவரோட மைண்ட்ல சொல்லி புரிய வெக்க முடியல அவ புரிஞ்சுக்கவும் மாட்டிங்கிறா நம்மளால முடில இதுக்கு மேல ஒடம்புல சத்தி இல்ல நம்மளுக்கு நம்மளும் மனுச்சந்தா
மனுச்சனா
தென்னா நம்பனும் சொன்னா புரிஞ்சுக்கிற மெண்டாலிட்டி இல்லன்னா நா வந்துட்டு அவ அந்த புரோக்கிட்டயும் சொல்லிட்டே இப்டி வந்துட்டு எனக்கு ஒரு கண்ணாடி ஃப்ரெண்ட் இருக்கா அப்புறம் வளர்ந்த ஃப்ரெண்ட் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் யாதுயூஸ் சொல்லிட்டா எங்க சரி நாங்க ரெ நாங்க மூணு பேரு பிச்சு நாங்க நானு அந்த நெட்டையா இருக்குற புள்ளையு குளோஸ் அப்டின்னு சொன்னே ஆனா அவ பண்ற மாரி நைட்டு பன்னெண்டர மணி ஒரு மணிக்கெல்லா ஃப்ரெண்டுன்னு சொல்ட்டு வீடியோ கால் நா பேசல அவ வந்துட்டு எனக்கு உண்மையா இருக்கியா அப்டின்னு என்கிட்ட கேக்குறா அப்டின்னு நா சொன்ன அந்த அண்ண அந்த புரோ கிட்ட அவ வந்துட்டு என்ட்ட கேக்ற உண்மையா தா இருக் கியா அப்டின்னு அவ கேக்கறா அப்டின்னு சொல்லும் போது அதையே நான் அவள திருப்பி கேட்டனா அந்த க்ரஷு அப்டி இப்டிங்கற பேச்சு கேட்டதுக்கே எனக்கு அவ்ளோ மண்டைக்கடிச்சிருச்சு அப்ப அவர் அதா கேக்குறார் ஏன்டா லவ் பண்ற பையன் இருக்கும் போது எதுக்கு க்குடா இதெல்லாம் உள்ள வருது அப்டின்னு கேக்குறாரு அவரு என்ன எனக்கு நாக்கு புடுங்கி செத்து போயிடலாமாங்கிற மாரி இருக்கு
செத்ரு
சாகர அளவுகள்ல்லா ஒண்ணுமே நடக்கல இது விட எவ்வளவோ பாக்க வேண்டியது இருக்கு
எனக்கே சில் சில் டைம் உங்களெல்லா பாத்தன்னா எதுக்குடா லவ் பண்ணோ அப்டின்னேருக்கு
புரில
சில டைமு நேத்து நைட்டு நா வெறுத்துட்டே பேசிட்டு இருக்கும் போது ஐயோ என்னடா இந்த புள்ள இப்டியெல்லா கேள்வி கேக்குது அல்லா அய்யோ லவ்வே பன்னிரக்கூடாதுடா லைஃப்ல அப்டியே அமைதியாவே ஓட்டிருணு இப்பதா கொஞ்சோ ஃப்ரீயாருக்கு மண்ட லவ் பண்ணாம இருக்கும்போது நல்லா யாரும் என்ன கேட்க் முடியாது ந இன்னு ட்ரெஸ்ஸு போட்ல இன்னும் பண்றே ஏது பண்றே அதெல்லா யார்டையு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டா அவங்களுக்கு புடிச்ச கலரே எனக்கு புடிக்காம இருக்கலா அவங்களுக்கு வேண்டி அந்த கலர நா மாத்திக்காம இருக்
ம் ம்
புடிச்சது நா பண்லா ஆமா சரிதா உம் சிங்களா இருக்கதே ஒரு தனி தா ஹும் எனக்கு புடிச்சத மட்டு செஞ்சுட்டு யாருக்காகவு என்னிய மாத்திக்காம இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷ்யோ இப்போ என்னோட கேரக்டரே வந்து கோவப்படுற கேரக்டர் தா என்னன்னா என்ன மூஞ்சிக்கு நேராப்போய் மூஞ் ல அடிச்ச மாரி கேக்கற கேரக்டர் தா என்னோடது இப்போ அவனுக்கு அது புடி கியது அப்படின்றதுக்கு வேண்டி அவங்கிட்ட போய் கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டுருக்க முடியுமா
ம்
எதுக்குண்ண என்னோட கேரக்டர் நா மாத்திக்கணு
உம்
அந்த மென்டாலிட்டிதா நானே இருக்கே அப்படி என்னோட கேரக்டர் புடிச்சு அப்படி யாருக்கும் புடிச்சுதுன்னா பாக்கலா
ம் ஹும்
யோ அந்த பையன் இருக்கான் இல்ல என் ஃபிரண்டு சொன்ன இல்ல நிர்மலாமோ நிர்மலா அம்மாதான் ஸ்கூல் ஃபிரண்டு எனக்கு ஒருத்தி இரு
ஆமா
எங்க அக்கா பேரு கூடியு வரும் இல்ல அவளுக்கு
ஆமா
ஐயோ அவன் சரியான அலும்பு அந்த பையனா நோட்ஸ் வச்சுட்டே இருக்கான்
ம்
ஏதோ சொல்லிட்டனு சொல்லி இப்ப சாரின் சாரி கேட்டேந்திருக்கா அதுக்கு நோட்ஸ்ல வந்துட்டு காஃப் கரேவா காஃப் என்னமோ இது ஏதோ ஒரு லா ங்வேஜி லா சாரி மன்னிச்சிரு அப் எல்லா போட்ருக்கான்
ம்
அவ சொல்லிருக்கானமே எனக்கு ஒன்னா தான் ரொம்ப புடிக்கும் என் இன்ஸ்டா ஐடி வோனா தரேன் நீ போய் பாரு எந்த பொண்ணு கிட்டயும் நா பேசிருக்க மாட்டேன் நீதான் நான் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு உன்கிட்ட தான் நான் பேசு றன் ஒனக்காக தா இந்த இன்ஸ் இந்த ஐடியே நா ஓப்பன் பண்ண
ம்
நா சொன்னே அவன் உருட்டு உருட்டுன்னு உருட்றான் அத நம்பிட்டிருக்காத இன்ட்டன்
ம்
இப்ப எதுக்கு ஆமா சாமி போட்டுருக்கற
இல்ல நான் யோசிக்கிறன் இந்த ஜென்ரேஷன்ல ஒருத்தங்கிட்ட இன்ஸ் சா இல்லையா
ஏ அவ அவங்கிட்ட வண்டியே இருக்கு செரியா
ஆ ஆ ஏ இருக் காது
இருக்கும் இவள நம்ப வக்கிறதுக்கு வேண்டி இப்ப புதுசா ஒன்னு ஓப்பன் பண்ணிருப்பான் அவ்ளோதா
ம்
ம் நீ வேணா என்னோட ஃபாலோவர்ஸ்ல போய் பாரு ஒரு பொண்ணுங்க கூட இருக்க மாட்டா நீ ட்லா நீட் கிலாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க தான் இருப்பாங்க அப்புறம் ஏ சொந்தக்கார பொண்ணுங்க தான் இருப்பாங்க வேற யாருமே இருக் க்க மாட்டாங்க ஏன் ஐடி வேணா தரன் நீ போய் பாரு எனக்கு ஒன்ன ரொம்ப புடிச்சிரு
மேபி அவன் சொல்றது உண்மையா கூட இரு க்கலாம் இல்ல
என்னந்தா இன்னாலும் ரெண்டு பேர் வேற வேற ரிலிஜியன்
புரியில ரெண்டு பேரும்
வேற வேற ரிலிஜன்
அப்டியா?
ம் அந்த பைய நம்ம சைடு செரியா?
ம்
அந்த பொண்ணு வந்து உ ஆள் சைடு.
ஐயயே
ஆ லைட்டா ஒன்னு உங்கள மாறிதா
அல்லா வேணா வேணா வேணா வேணா தயவு செஞ்சு நா வேண்ணா அந்த புள்ளை கிட்ட வேண்ணா பேசறே. வேணான்னு சொல்லிரு தயவு செஞ்சு.
ஏன்னா இவளு கொஞ்ச ரிலீஜியஸ்தா.
ஆ எப்படி இருந்தாலு எங்களுக்குள்ள நடந்த சண்ட மாரில்லா அவங்க நட அவங்களுக்கு நடக்குமான்னு எனக்கு தெர்ல.
ஏய் இல்ல ரெண்டு பேருமே அப் பாவி
ரெண்டு பேரு அப்பாவினாலு அப் பாவி இப்ப பாரு ஏன் ஆளயே எடுத்துக்கோ
அ
ப்டி இருக்கு
திமிரு புடிச்சவ மாரிதா இருக்கு பாத்தாலே தெரியுது.
அதெல்லா வேணான்னு சொல்லிரு தயவு செஞ்சு வேண்ணா ஆ அந்த சைடு புள்ளையோட கால்ல கூட விழுகுறே நானு வேணா.
ம் நா சொன்னே அவளுக்கே தெரியுது நா இ
ஃபார் ஆன் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்க சொல்லிரு ஏன் கதைய சொல்லு.
ஏ இல்ல ரெண்டு பேத்துக்கு ஐ மீன் எப்டி சொல்றது? ரெண்டு பேருமே டாக்ட்ரு ஆக போறாங்க எம் பி பி எஸ் தா படிக்க போறாங்க.
செரி அதனால?
சொன்னே இப்ப நா சொன்னே அடி நீ டாக்டரு ஆக போறாளே என்ன பண்ணிட்டு இருக்கற நீ அப்டின்னு.
ம்
அவன் அவ வந்து எடையில அப்ராட் போற பிளான் இருந்துச்சு.
ம்
அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு வீடு இருக்கா இப்ப வந்துட்டு ஒரு வீட்ட கணக் கு காட்டி எவ்வளவோ முப்பது லட்சமோ நாப்பது லட்சமோ வாங்கிட்டு அவ அப்ராட் போறா னா அப்ராட்ல போய் படிக்கலான் ற பிளானு. அதுக்கப்புறோ ஏன் ஃப்ரெண்டு
ஓகே
அப்ராட்ல போய் படிக்கிற ப்ளானு ஒ ஒரு நிமிஷோ நில்லு ஏ உனக்கு நா அப்புற கூப்பிடுறே எனக் செகண்ட் கால் வருது
செரி அ